ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நான் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோம் எப்டி வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்க ஊர்ல மழைகள் வருதா
மழைன்றது இல்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் மேகமூட்டமா இருந்துச்சு ஆனா மழை வரும்ன்னனு சொல்லியிருந்தாங்க ஆனா இல்லை ரொம்ப வெயில் அதிகமாதான் இருக்கு
அப்டிங்களா இப்ப இங்கெல்லாம் கொஞ்சம் பரவால்ல நம்ம பகல்ல கொஞ்சம் வெயில் இருந்தாலும் ஈவினிங் வந்து கொஞ்சம் லைட்டா மழ சாரல் மழ மாதிரி கொஞ்சம் இருக்குது அந்த ஈரக்காத்து இருக்கிறதுனால அவ்வளவுக்கும் சூடு தெரிரது இல்ல
பரவால்ல சூப்பர் தாம்ப்பா ம் நீங்க ஏதாது வீட்லதா இருக்கீங்ளா இல்ல ஜாப் போயிட்டு இருக்கீங்ளா
இல்லைங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கறே இன்னு எதுமே செ ட்டாகல வேல எது ப்ராப்பரா எது செட் ஆகல என்ன பண்றதுங்க எல்லா படிக்கிறாங்க அதாவது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எல்லாரு வந்து ஆ படிச்சுன்னா ஒரு எயி்த் ஸாண்டர்ட் படிச்சிருக்காங்க பத்தாங் கிளாஸ் படிச்சிருக்காங்கன் சொன்னா அவங்ளுக்கே வந்து ஹெட் மாஸ் டர் லெவல்ல வந்து அப்போ வந்து ப்ப வேல கெடைச்சிட்டு இருந்துச்சு இல்லைங்ளா ஆனா இப்போ ஆ ஒருங்க ஒரு ஒருத்தவ்ங்க வந்து ந ல்லா வந்து இது கா காலேஜ் முடிச்சு அதுக்கு மேல ஹையர் ஸ்டடிஸ்லா படிச்சு எல்லா படிச்சிருந்தாலுமே அவுங்களுக்கு வந்துட்டு அதுக்கான ப தகுதியான வேலை கிடைக்குறது இல்ல ஒரு வேள அது வந்து அவுங்க படிக்கிற காலேஜூ அதுல அத பொறுத்துதான அவுங்களுக்கு வேலை வாய்ப்பு கெடைக்குறது கொறையுதுன் சொல்லிட்டு நா நெனைக்கிறே நீங்க எப்டி நெனைக்கிறீங்க நீங்க எங்காது வேலைக்கு எதா போறீங்ளா
இல்லப்பா நானு வந்து டிகிரி முடிக்கல அதனால எனக்கு டிஸ்கன்ட்டினியூ பண்ட்டே சரி ஏதாது கைத்தொழில் கைத்தொழில் ஏதா கத்துக்கலாமே அப்டின்ட்டுதா டைலரிங் முட்ச்சே ஆரி ஒர்க்கு பண்ணிருந்தே அப்றோ இந்த டைப் டைப்பிங்லா வந்து அப்போ வந்து ம்போ நா படிச்ச அ பீரியட்ல வந்து தமிழ் டைப்பிஸ்ட்டு இங்கிலீஷூ ப்டின்றதுலா ரொம்ப முக்கியத்துவமா இருந்துச்சு அதனால அத முடிச்சு வச்சே ஹையரு லோயரு தமிழ்ல முடிச் சுருக்கே இங்கிலீஷ் லயு முடிச்சே ஆனா என்னன்னா இப்பத்தக்கி அதுக்கு வேலை வாய்ப் பு தமிழுக்கு நெறைய வருது என்னால வெளில போய் பண்ண முடில ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஏதாது பண்ணிட்ருக்கே
அப்டிங்ளா அது வேணா உண்ம தாங்க நமக்கு என்னது நமக்கு என்ன கெடைச்சாலு அதுக்கேத்த வேலை வாய்ப்பு வந்து கரெக்ட்டா அமையிறதே இல்ல நம்மலேங் ஆனா உங்களுக்கு நீங்க ப சொல்ற மாரி அந்த டைப்ரைட்டிங் மூலியமா ஹையர் லோயர்ல வந்து கொஞ்சோ கெடைக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்ளா ஆனா நீங்க கவர்மெண் ட்ல ஏதாவ்து நீங்க ட்ரை பண்லா இல்லைங்களா குரூப் ஃபோர் ஃபோர்ல வந்துட்டு டைப் ரைட்டிங் அந்த ஸ்டெனோ ல்லா சொல்லுவாங்கல்ல அதுக் கெலா மினிமம் வந்து நமக்கு ஒரு வருஷ மாரி கோர்ஸ் மாரிலா எடுத்து படிச்சி அதுக்கு மாரிலா பண்ணலால்ல நீங்க இப்ப அந்த மாரிலா பண்ணலா இல்லைங்களா
எங்கப்பா ஏஜு கொஞ்ச இதுவா ஆயிடுச்சு நடுவுல கொஞ்சோ ஒடம் பு சரி இல்லாம போயிடுச்சு சரி வீட்ல இருந்து பழகிட்டோமா அந்த அதுக்கப்றோ நம்மளுக்கு அந்த வேலைக்கு போனோன்ற அந்த எண்ணமே தாட்டே வராது மேக் சிமம் லேடிஸா இருந்தாலு சரி ஜென்ஸா இருந்தாலு சரி அந்த தாட் வராது நம்ளுக் கு
ஆமா அது என்ன உண்மதா உண்மதா அ ப்பறோ வந்துட்டு அதனால இப்ப இப்ப வந்து நெறைய வந்துட்டு அ ஸ்மால்ல சொல்லுகள் கைத்தொழில்கள் சிறு தொழில்கள்லா நறையா வந்து இது பண்ணிட்ருக்காங்க ஈவன் கவுர்மெண்ட்லருந்தே ந றையா வந்துட்டு கைத்தொழில்கள் குறுந்தொழில்கள்ன் சொல்லிட்டு அதுக்காக நமக்கு நறைய வந்து அ கடன் உதவிலா பண்றேன் சொல்லிலா சொல்லிருக்காங்க இல்லைங்ளா? இப்ப நறையா பிஸ்னஸ்லா இருக்கு அதுல வந்து எது எது உங்குளுக்கு பண்ற மாரிலா இருக்கு? நீங்க எதாவ்து அதுக்கு எதாவ்து ட்ரைப் பண்றீங்ளா?
இல்லப்பா அந்த மாரி இது வரைக்கு நா ட்ரை பண்ணதில்ல. அ ஆனா வந்து அ பண்றதில்னா பண்ணலாவ் நா இன்னு அதுக்கு என்னன் தெர்ல அதுக் ஸ்டெப் எடுக்காமே இருக்கா அந்த மாதிரி எப்பிடி பண்ணனு ஏதான்றது எனக்கு அது கிளாரிஃபிகேஷனோ இல்ல எதாது சொல்ல முடிமா?
அப்பிடியே பாத்தீங்கன்னா அ ஸ் சின்ன சின்ன பிசினஸ் இப்ப வந்துட்டு சாப்பாடு எல்லா செஞ்சு குடுக்குறாங்க கேட்ரிங் சர்வீசஸ் மாரி இருக்கு இல்லைங்ளா? அ சாப்பாடு வந்து நம்ம வீட்லந்து இப்போ வந்து அ அதுக்குனு இப்பெல்லா ஒரு ஆப்பெல்லா வெச்சுட்டு போ ஸ் சாப்பால்லா ஆட்ர் பண்ணி வா சாப்பறாங்கள்ல தெரிவிங்ளா உங்குளுக் கு இப்ப நம்ம செ யார் நறையா அ ஆப்பிளெல்லா யூஸ் பண்ணி அதுலந்து சாப்பாட்லா ஆட்ரு பண்ணி சாப்பட்றாங்க இல்லைங்ளா அதுல வந்துட்டு நம்ம ஒருக ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்டின் பாத்தீங்ன்னா நீங்க வீட்லருந்து நீங்க வந்து உங்க வீட்லந்தே நீங்க சமச்சு குடுக்கலாங்க செரிங்ளா வீட்லருந்தே வந்து ட்டு சமச்சு குடுக்கலா அவுங்களுக்கு வந்துட்டு அ இப்ப வந்து நெறைய பேரு வந்து ஹொ ஹோம் ஃபுட்டெல்லா கேப்பாங்கல்ல வீட்டு சாப்பாட சாப்படணு ஆனா வந்து அவுங்களுக்கு வீட்ல சமச்சு சாப்ட முடியாது அவுங்க வந்து தனியாருப்பாங்க. அப்ப வெளிய ஊர்ல தங்கி வேல செய்வாங்க அப்ப அந்த மாரில்லா கேக்கறவங்களுக்கு வந்து நீங்க வந்து அ கிளவுட் கிச்சன் சொல்லிட்டு நீங்க இது பண்ணிட்டு அ அவுங் இதுல வந்து நீங்க சமச்சு குடுக்கலா அந்த மாரி இந்த மாரி நீங்க சின்ன சின்ன ஸ் டாட்டப் பிசினஸ் பண்றக்கு கவுர்மெண்ட் இந்த மாரிலா லோன்லா பண்ணி குடுக்கறாங்க. குறுந்தொழில்கள் இந்த மாரி நா கேட்ரிங் சர்வீசஸ் மாரி ஆரம்பிக்கிறேன்னா இதுக்கெலா ஒரு கு குறிப்பிட்ட அளவுல ஒரு அமௌண் டொரு கெடைச்சா போதுல்ல அதுக்கு வந்து கவுர்மெண்ட் வந்து உதவ் உதவி செய்றாங்க. இதுக்கு வந்து மானியம் மாரி குடுக்கறாங்க தள்ளுபடியு உண்டு. து அது வந்து நீங்க இதுல வந்து ஈஸியா சம்பாரிச்சிர்லா அப்போ வந்து நீங்கவ இந்த ஆப் மூலியமா போறனால உங்குளுக்கு கஸ்டமர்ஸ் குயிக்கா ரீச் ஆயிரு தென் வந்து உங்குளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ஸ் அண் ஃபேமிலி எல்லா இருப்பாங்க. அவுங்க சின்ன சின்ன வீட்ல பர்த்டே ஃவாட் பார்ட்டியோ இல்ல வேற எதாது வந்து பங்க்ஷன் எதோ பண்றாங்க அ ப்பிடிங்கிறம்போ அதுலியு வந்து உங்குளுக்கு கெடைக்கறக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்பல்லா நறைய பேரு எனக்கு தெரிஞ்சு நறைய பேரு இன்னு பண்ணிட்ருக்காங்க கேட்ரிங் சர்வீசஸ் ச்ல அப்போ அதுல வந்துட்டு இந்த நம்மளோட சோசியல் மீடியா ஒரு ஆப்ன் வெச்சுக்கோங்களே அதுலியு வந்துட்டு இதுலதா அவுங்க டெவலப் பே ஆனாங்க இப்போ இவுங்க எப்டின்னா அந்த டூரிஸ்ட்லா போவாங்கல்ல டூருக்குலா போவாங்க இங்கிருந்து இப்ப வந்து நீங்க சொல்ற மாரி மலைவாசஸ்தலங்களுக்கெல்லா வந்து போவாங்கல்ல ப்போ அவுங்கெல்லா வந்து ட்டு எப்டின்னா ஒன்டே ட்ரிப்பு அந்த மாரில்லா வந்து அவுங்க பிளான் பண்றப்போ இவுங்கள்ட்ட வந்து ஆட்ரு பண்ணிருவாங்க காலைலிக்கு ஆஃப்டர்நூனுக்கு சேத்து ஆட்ரு பண்ணிருவாங்க. இப்போ இவுங்க வேற எடத்துல இருப்பாங்க இவுங்க வந்து இந் இவுங்க ஊர தாண்டி போற மார்ருக்கு இல்லனா இவுங்க ஊருக்கு வந்துட்டு வேற ஊருக்கு போற மார்ருக்கு. இந்த ஊர்ல வந்து இவங்கட்ட சாப்பாடு லஞ்சோ டிஃபன் எல்லா வாங்கிட்டு அவங்க போவாங்க போற வழில அந்த மாரி நெறைய பேரு நெறைய அவ்ங்க பண்ணிருக்காங்க இப்ப அ இது நல்ல பிசினஸ் நல்லாவே அவங்க ஸ்டாண்ட்லா பண்டாங்க அவ்ங்க அந்த பெயரெல்லா வெச்சு பெரிய லெவல்லயே அவ்ங்க பண்ணிட்டாங்க அப்ப அந்த மாரிலா நம்ம நம்ம அவக்கு பண்றப்ப வந்துட்டு வீட்ல நம்ம எப்பயோ சமைக்கிற விஷயந் தான் அப்ப இது இன்னொருத்தவங்ளுக்கு நம்ம பண்ணி குடுக்கறப் ப பெரிய ஒரு இதுதானானுங்க அதுலயே நமக்கு ஒரு காசு வருதுங்கிறப்ப அது பரவால்ல தானங்களா நீங்க எப்டி இது பரவால்லையா உங்ளுக்கு எப்டி இது இல்ல உங்ளுக்கு வேற எதா இன்டரெஸ்ட் இருந்த மா சொல்லுங்க நா அதுக்கேத்த மாரி உங்ளுக்கு வேற ஏதாவது பண்ண முடியும நா வேணா சொல்ற
ஆ கண்டிப்பா இது நீங்க சொல்றது பரவால்லையான விஷ்யந்தாப்பா ஏன்னா நம்ளுக்கு வந்து இது பெரிய விஷ்யந்தான் ஏனா அவங்களால கால்லா செஞ்சி எத்துட்டு போ முடியாது அதல்லா ஓகேதா ஆனா இது நல்லப் பைசாவு பாக்கறாங்க ஏனா இன்னோன்னு என்னன்னா ஆபிஸ் போறவங்க இப்ப நெறைய ஆயிட்டாங்க ஆண்களு செரி பெண்களு செரி போறதுனால அவங்களுக்கு வீட்ல் சமையல் செய்ற்துக்கு முடில ஹோட்டல் சாப்பாடு வாங்கி சாப்ட்டாலுமே நம்ளுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லைன்றதுனால அ நீங்க சொல்ற மாரி அந்த கிளவுட் கிச்சன் அந்த மாதிரி ஆர்டரு பண்ணி சாப்பற்றவங்களு இருக்காங்க ஆனா ன்னா ஒன்னா நம் ஒடல் உழைப்பு குடுக்கணு அதுக்கு ஏத்த மாரி ஆட்கள்லா கரெக்டா நம்ளுக் கெடைக்கணு இதுவு ஒரு நல்ல ஐடியா தான் ட்ரை பண்ணி பாக்கலான்னு தா தோணுது அ‌ மத்தபடி ம் ட்ரை டைலரிங் விஷயத்துக்கெல்லா கூட மானியல்லா தராங்க அப்டின் மாரி கேள்விப்பட்டிருந்த
தராங்களே நம்மளோட மத்திய அரசுலருந்து நமக்கு இப்ப அதுக்கான அப் அப்பதுதா அதுக்காக நம்ம வந்து பதிவு செஞ்சு நமக் கேக்கலா நமக்கு டைலரிங் மட்டு தெரிஞ்சா போதுங்கலாமா மிஷின் அவங்களே குடுத்துருவாங்களாமா அதுக்கான இது இருக்குகான சொல்லிட்டு நா கொஞ்ச கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதா ஒரு இதுலதா பாத்தே பட் வந்து எனக்கு டைலரிங் தெரியாது ஆனா எனுக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியு அவங்களுக்கு நா சொன்னே மின்ன வந்துட்டு இப்ப ஸ்கூட்டரு கூட வெணு வெணு மோ அது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு அதுவு கூடஇப்ப வந்து மத்திய அரசுலந்து நமக்கு பண்ணி குடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுமே வந்து நமக்கு மானியமா வந்து பகுதி பணம் நம்ம போட்ற மாரி பகுதி பணம் அவ்ங்க போட்டு நமக்கு வாங்கி குத்துருவாங்க
அந்த மாதிரின்னா பரவால்ல தா ஆனா வந்து நம்ளுக்கு அது ஓட்றதுக்கு தெரியணுல்ல லைசன்ஸ் வாங்கி வெச்சிருக்கணு
ஆமா ஆமா லைசன்ஸ் முக்கியோ அதுல அப் அத அப்ளை பண்றக்கு லைசன்ஸ் முக்கியோன் போட்டிருந்தது எனக்கு ஓட்ட தெரியாது உங்களுக்கு ஓட்ட தெரியுங்களா
எனக்கு வந்து அதாவது தெருவுக்குள்ள அந்த மாதிரி தான்ப்பா ஓட்டுவேண் நான் அது கூட கொஞ்சம் டச்ச வி டுதனால இப்ப வண்டில உக்கார்னாலே கொஞ்சம் பயமா தா இருக்கு நம்ம ஓட்டி பழகணு அப்டின்னா ஒரு டூ டேஸ் இருந்து வா இருந்துச்சுன்னா ஸ்கூட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா ஓட் பழகிற்றலா ஆனா இப்பதிக்கு என் எனால முடில செரி வாங்கவு முடில ஏதாது ஓல்டு பைக் வண்டி எதாது வாங்கி தா கொஞ்சம் பழகிக்கலான் பாக்கற நானு
அப்படிங்ளா ஆமா அப்டின்னா நீங்க லைசன்ஸ் வாங்கணு லைசன்ஸ் வாங்கன தா நம்ம அந்த ஸ்கீமு எதுக்குமே நம்ப அப்ளை பண்ண முடியுன் சொல்லி அதுல போட்டிருந்தது ஆனா இப்ப வந்துட்டு எங்கேயாவது ஒரு வேலைக்கு இப்ப வந்துட்டு அது ஈஸியா போயிடுச்சு முதல்லா கேக்க மாட்டாங்க இப்போ வந்து எந்த ஒரு வேலைக்கு நம்ம வந்துட்டு இன்டர்வியு எதுக்கோ போற மாரி இருந்தா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா கையில வண்டி வச்சிருக்கீங்களா அதா ஃபஸ்ட் கேக்குறாங்க அது அதனால நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது
சமீபமா நானுமே அத கேள்விப்பட்ட நானு நீங்க வண்டி வச்சிருந்தா இப்போ வந்து ஒரு சில ஆப் ப்லா இருக்குல நம்மளுக்கு ஃப்ரீ டெலிவரி ஹோம் டெலிவரில்லா கொடுக்குறாங்க பாத்தீங்ளா இப்போ வந்து பெண்களுக்கு வேலைகள் வாய்ப்பு வந்து நெறையவே கிடைக்குது அந்த மாரி எடத்துல இல்ல ஒரு சில ரேபிட்டோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லா டிராவல் பண்றதுக்கு லேடிஸ் வேணு அப்டின்ற மாரி கேக்குறாங்கல பைக் ரைடுக்குலா அதுக்கலா அதுக் குல்லா கூட வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு அது ஒரு வேலைவாய்ப்பா இருக்கு என்ன பண்றது நம்ளுக்கு ஓட்ட காத் துகுறதுக்கு மொதல வண் டி வேணு அதுக்கு வந்து நாங்க பொருதாள பொருளாதாரமா வந்து நம்பளுக்கு கை கொடுக்கணு அது இல்லனால தா எல்லாமே பண்ண முடியாம கொஞ்சோ பின்தங்கிருக்கா மாதிரி இருக்கு
ஆமா ஆமா ஆனா வந்துட்டு இப்ப வந்து அதுலயு வந்து நெறைய வந்து கேள்ஸ்லா எடுக் இருக்கறாங்க தெரியுங்களா அந்த வண்டி ஓட்டு இதெல்லா ம் டெலிவரி பண்றக்கு எல்லாமே கேள்ஸையு அதிகமாக எடுக்கிறாங்க அவங்களுக்குன்னு தனியாக வந்து டைமிங் கொடுத்துருப் ப்பாங்க நைட்ல எல்லா அவங்களா பண்ண முடியாது சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கு தா அதுல அப்பறவந்து இந்த கேப் எல்லா நம்ம புக் பண்ணி போறோ அதுலயுமே வந்துட்டு அதுலயுமே வந்துட்டு க லேடிஸ் குடுக்குறாங்க அதுல வந்து அவங்களுக்கு தனிய பேரு சொல்லி அவங்களுக்கு அது யூஸ் பண்றதுக்கு தனியா கொடுத்துருக்காங்க அதுமே அது அவங்கள நைட் ஒர் ஓட்டமாட்டாங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஓட அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு
சரிப்பா உங்ககிட்ட பேசன டைம் போனதே தெரில மறுபடியு கால் பண்ற ஒரு அவசர வேல
ஆ செரிங்க செரிங்க பேசலா செரிங்க